வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கே வீட்டுல எல்லாரும் எப்டி இருக்காங்க தோழி
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி உங்க வீட்டுல
எங்க வீட்லயும் எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி சாப்ட்டீங்களா
உம் சாப்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல தோழி இனிமே தா சாப்பணும்
ஓ சரிங்க தோழி சரிங்க இன்னிக்கு என்ன தலைப் பு பத்தி நம்ம பேசலாம் தோழி
ஹ நீங்க சொ என்ன தலைப்பு பத்தி பேசலா
அ பள்ளி குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எப்டி சத்தானதா இருக்கு இருக்கணு அவங்க உட்கொள்ளக்கூடியத் தின்பண்டங்கள் வந்து எப்டி சத்தானதா இருக்கணு அத பத்தி நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோமா தோழி
அறு மினிம்
உம் இப்ப நம்ம பள்ளிக் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா நம்ம மதிய உணவு மற்றும் தின்பண்டங்கள் வந்து கொடுப்பது வழக்கம் அவ்வாறு கொடுக்கக் கூடிய உணவுகள் வந்து நமக்கு ஜங்க் ஃபுட்டா இருக்கிறது வந்து முற்றிலும் தவறானது எண்ணெயில் பொறிக்கப்பட்ட பழங்க நம்ம பண்டங்ஙள் வந்து அதிகமா கொடுத்து அனுப்பக்க கூடாது அவங்களுக்கு தின் பண்டங்களுக்கு வந்து நெறைய சத்தான பொருட்கள் வந்து நெறைய இரு க்கு கள்ள பருப்பி குடுத்து ல்லா நெலக்கடலை அல் லது எள்ளுருண்டை உம் நமக்கு ரவாலட்டு அந்த மாதிரி சில சத்தான பொருட்கள் தரலா அப்டி இல்ல ஏனா சிறு தானியங்கள்ல செய்யக்கூடிய லட்டு வகைகள் அல்லது பானங்கள் வந்து நம்ம கொடுத்தா அனுப் ளாம் அத விடையும் சிறந்ததின் பார்த்தோ அப்டின்னா நம்ம பழங்கள் வந்துட்டு அதிகமா குடுத்து விடுறது நல்லது அந்தந்த கா லங்களுக்கேற்ப பழ வகைகள் வந்து குடுத்து விடலா தோழி இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து
ஆமா தோழியே நீங்க சொன்னது சரிதா இப்போ நறைய பசங்கள பா த்தீங்கனா காய்கறி சாப்ட மாட்டாங்க நம்ம அப்டியே செஞ்சி குடுத்தா அதுலயே நம்ம ஏதாவது எப்டி சொல்றது கட்லெட் மாறி அவங்களுக்கு புளிச்ச மாறி இந்த மாறி செஞ்சி குடுத்தா அவுங்க சாப்புடுவாங்க இல்லையா
நிச்சயமா
அந்த மாரி செஞ்சி குடுத்தா இப்ப நெறைய பசங்க வந்து கா இது பழங்கள் கூட எடு எடுத்துக்க மாட்டாங்க குறிப்பிட்ட பழங்கள் மட்டும்தா எடுத்துப்பாங்க தவிர எல்லா பழங்களு எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா அத வெச்சி நம்ம ஒரு பேன் கேக் அந்த மாறில்லா செஞ்சி குடுத் தா அவுங்க சாப்புடுவாங்க என்னுடைய இத சொல்ற
நிச்சயமா தோழி நிச்சயமா நீங் க சரியா சொன்னைக ஆ ஏன்னா அனைத் துவகையானக் காய்கறிகள் பழங்களேமே வந்து து ஒவ்வொரு சத்துருக் கு இந்த காய்தா புடிக் கும் இந்த பழந்தா பிடிக் கோ அப்டிங்கற மாதிரி இல்லாம அறுசுவமே ஒ சுவையுமே நம்ம வந்து பயன்படுத்துவது நல்லது தா ஆ அது மாதிரி ரி பாத்தீங்கன்னா அனைத்து வகையான தானியங்களோ நம்ம வந்து பலக்கிருணோ இப்ப எங்க வீட்ல வந்து பாத்தீங்க அப்டீன்னா பச்ச பயிருலாம் வந்துட்டு ஒடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனா கொலம்பு வெய்த்து குடுத் தா அவுங்க வந் து கொஞ்சோதா சாப்பிடுவாங்க அவ்ளோ அதிகமா நம்ம அந்த மசா லால்லா போட்டு செய்யற கொலம்பு அளவுக்கு இது சாப்பட மாட்டாங்க அப்ப நான் என்ன பண்ணுவ அப்டின்னா ஒரு நாள் என்ன பண்ணன் அப்டீன்னா நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்வது மாரியே பச்சை பயிர வந்து சாதத் த்தோடு சேந்து கலந்து நம்ம ஒரு ஒன் பாட் ரைஸ் அப்டின்னு சொல்ற மாரி நம்ம அரிசி பருப்பு சாதத்திலயே பச்சை பயிறு சாதம் வந்து ஆ கொஞ்சம் பிரியாணி சுவையில வந்து செஞ்சு குடுக்கும் போது அன்னைக்கி வந்து உணவு வந்து முலுவதுமாவே காலியாடுச்சு அப்பதா எனக்கு தோணுச்சு இத்தன நாள் நம்ம இது யோசி க்காம குலம்பு வைத்துட்டு இவுங்கள சாப்பட சொல்லி போராடிட்டு இருக்கிறதுக்கு அந்த உணவும் அவுங்களுக்கு போய் சேரணு அது எந்த வகையில அவங்களுக்கு குடுத்தா அது பிடிக்குதோ அந்த வகையில வந் து குடுத்துட்டோ அப்டின்னா அவுங்களுக்கும் சத்துக்கு சத்து கெடச்சி ரும் நமக்கும் வந்து சிரமங்கள் வந்து இருக்
செரி செரி செரி அதா சொன்னீங்க தோழி ஏன்னா இப்ப நெறிய பேர் வந்து எப்டி சொல்லி அப்புறம இப்ப நீங்க சொன்னீங்கல்லா அர்ஸ் சி பருப்பு சாதம் செய்யறோம் அது ரொம்ப மேஷா ஆயிருந்தா சாப்புடுவாங்க சாப்புடுவாங்க நல்லா பசங்க நல்லா கொளிஞ்சி இருந்தா சில பேர் அதுலியு பாருங்க எடுத்து எடுத்து வெப்பாங்க ஓரமா ஐய்யோ இதுலா எதுக்கு போறிங்க இதுலா எதுக்கு போறி அப்பிடி எடுத்து எடுத்து வைக்கும் போது நம்ம என்ன பண்ணனு அதுவே ஒரு கிரைண் இப்போ அரச்சி போடுறோல்ல அரிச் சி அந்த மாரி அரிச்சு போட்டா அவுங்களுக்கு தெரியாது அது இன்னு நல்லா மேஷ் ஆய் ஆஹ் அந்த மாரி ங்க நம்ம ட்ரை பண்ணலா ஏன்னா எனக்கு வந்து இன்னு நா ஸ்கூல்குலா பசங்கள அனுப்புல வெய்ட் இப்பதா எனக்கு நியூ பார்ன் ஆயிருக்கு இன்னிமேதா நீங்க சொன்ன டிப்ஸ் தா நா ஃபாலோ பண்ணி அவுங்களுக்கு இது பண்ணணு ஏ நம்பளுக்கு தெரிஞ்சது நம்ப சொல்லி கொடுத்தாதானே கர்ட்டாருக்கோ
நிச்சயமா தோழி நிச்சயமா அப்ப உங்களுடைய கொழந்தைக் கி எவ்ளவு மாதங்கள் ஆச்சி தோழி
பதா அவுங்களுக்கு வந்து டூ மன்த் ஆயிருக்கு
ஓ அப்ப நீங்க ஆறு மாதத்துலருந்து நீங்க பழசாறு ஆஹ் காய்கறி இன்னோ டைய சூப்பு அந்த மாதிரி வந்து அஹ் குடுத்து எல்லா வகையான சுவைகளுமே வந்து ஒவ்வொன்னா வந்து பலக்கலாம் நிச்சயமா மரு த்துவர்கள் வந்து அதுக்கு தகுந்த ஆலோசனைகள் வந்து தருவாங் க முதலாறு மாத காலம் தாய்ப்பால் மட்டுமே சிறந்ததுன் ஸ் சொல்லுவாங்க அதுக்கப்றோ நம்ம வந்து ஒவ்வொரு பழங் கள்ளாம் வந்துட்டு ஸ்மேஷ் பண்ணி அதுலருந் து ஜூஸ் எடுத்து
ம்
அந்த பில்லர் அல்லது அதுக்குன்னு இருக்ககூடிய அந்த முறைய பயன்படுத் தி சிறு சிறு சாறுகல்லா வந்து நம்ம கொடுத்து பழக்கும் போது ஒவ்வொரு சுவையும் வந்து குழந்தைக்கி ஏற்றதாக அமையு
ஆமா ஆமா தோழி ச சரியா சொன்னிங்க ஏனா நானு அது அதுதா நி நினைச்சிர்க்கே என்னைக்கு நம்ம சிக்ஸ் மன்த்லந்தா உங்களுக்கு ச ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆப்பிள் பியூரி பொட்டேட்டோ பியூரி அந்த மாரி உருளக்கிழங்கு இப்போ சக்கரைவெள்ளி கிழங்கு அதெல்லா நம்மளுக்கு உணவலா அது வந் து ரொம்ப ஹெல்தி தானே ச த்தான பொருள் தானே அதெல்லாமே ஆனா அப்பிடிதா ம் நா அப்பிடிதா நினச்சிருக்கே இன்ன ராகி இருக்கில்லையா கேழ்வரகு அது வ அதுல வந் து இது சாலடு மாரி செஞ்சி
நிச்சயமா தோழி அத வந்து கூழ் வகையா செஞ்சு கூட நம்ம வந்து குடுக்லா ஏன்னா சிறு குழந்தைய அப்டிங்கபோ து ஜீர்ண உ றுப்புக்கள் அப்ப அப்பதா வந்துட்டு வளர்ச்சி அடஞ்சிட்டு இருக்கு அதனால கொஞ்சோ கொஞ்சோ மா நம்ம வந்து குடுத்து பழக்றது முட்டையினுடைய வெள்ளை கரு மட்டு ஆரம்பத்துல குடுத்து பழக்கலா அதுகப்றோ ஓரளவு அவங்க உங்களுக்கு ஜீரணத்தன்மை வந்ததுக்கு அப்றோ மஞ்ச கரு வந்து கொஞ்சோ கொஞ்சமா வந்து குடுத்து பழகலாம் என்னுடைய மகனுக்கு க்கு வந்து நாங்க அப்டி தா எல்லாமே குடுத்து பழக்கனோ
ஓகே
ட்ட வயது வந்ததுக்கு அப்றம் சிறுதானியத்துல வந்து கஞ்சி வகைகள் அந்த மாதிரி வந்து கொஞ்சோ கொஞ்சமா குடுக்லா அந்த மாதிரி குடுக்றப்ப சிறு வயதுலேயே அவுங்க எல்லா உணவு சத்தான உணவுகள வந்து சாப்ட்டு பழகிக்குவாங்க
தோழி இப்ப வந்து நம்ம சிக்ஸ் மந்த்ல ஸ்டார்ட் பண்றோ இல்லியா இப்ப நம்ம வற வந்து இந்த ஆப்பிள் ப்யூரி அந்த மாரி மட்டு தா எடுக்றோ
உம்
அப்ப அவங்களுக்கு ரைஸ் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணணு தோழி
அரிசி மொதல்ல வந்து நீங்க இட்லி அந்த மாதிரி ஆவில வேகப்ப வேக வைக்கப்பட்ட உணவுல வந்து குடுக்க சொல்லுவாங்க தோழி அரிசியும் வந்து ஆறு மாத த்திலேயே நம்ம வந்து கொடுக்கலா எப்டின்னா ரொம்ப நல்லா ஸ்மாஷ் செஞ்சு பருப்பு மட் ரு உப்பு மட்டு போட்டு நம்ம அதாவது காரம் அந்த மாதிரில்லா எதுவும் ஆரம்பத்திலயே போடாம ஆஹ் பருப்பு மட்டும் தனியா வேக வச்சு இதுல போட்டு சிறிதளவு நெய் ஊற்றி அது நல்லா நம்ளுடைய மசிக்கிறதுல தா வந்துட்டு இருக்கு தோழி அதனுடைய சுவை அப்டி வந்து நம்ம குடுத்து பழக் இருக்லா ஏழு மாதம் எட்டு மாதம் ஆகும்போது சிறிது சிறிது சிறிதா கொஞ்சோ வந்து வந்து காரம் வந்து பழக்கி விடுவது நல்லது தோழி ஏன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓராண்டு இரண்டு ஆண்டுகள் வந்து காரத் காமிக்கவே மாட்டாங்க அப்ப பள்ளிக்கு செல்லும் போது ஆமா இப்ப தினமும் அவங்க தயிர் சாதம் அல்லது ஒண்ணுமே காரமே போடாத மாதிரி உணவுகள் பழக்குணாலும் அதுவும் வந்து சிரமம் தான் அதனால ஆ ஆரம்ப காலத்துல இது குடுத்துட்டு ஒன்று ரெண்டு மாதங்கள்ல சிறிதளவு காரத்தையு வந்து நம்ம பழக்கி விடுவது நல்லது தோழி
சரி இப்ப வந்து இப்ப ஜி சீரகம் சே்ப்போம் இல்லையா இப்ப நீங்க சொன்னீங்கலயா பருப்பு கரை
உஹம்
தொலை அந்த சைடு வந்து ஏதோ இடையூறு இருக்கிற மாதிரி இருக்கு தோழி.
அப்புடியா
ம் இப்ப பேசுங்க தொடர்ந்து பேசுங்க தோழி ஹலோ தோழி கேக்குதுங்ளா தோழி கேக்குதா தொரந்து பேசுங்க குழந்தையினுடைய உணவு முறைய பத்தி தொரந்து பேசுவோ தோழி பேசுங்க